ஹலோ.
ம் வணக்கங்க.
ஆ வணக்கம் எப்டி இருக்
ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சுங்க.
சேரி சேரி. என்ன பண்ணிட்டிருக்கீங்க?
ம் நா என்னங்க மத்தியானத்துக்கு ஏதாது பண்ணலான்னு யோசன பண்ணிட்ருக்க
நா வந்து இன்னிக்கி லெமன் சாதம் தா பண்ண
ஓகேங்
லெமன் சாதோ தா பண்ண ஆனா லெமன் சாதோ உருளக்கெழங்கு பொரியல் பண்ண ஆனா எனக்கு லெமன் வந்து மாங்கா சாதோ அந்த மாரி ஆயிடுச்சி ரொம்ப புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சி
அச்சோ அப்போ நீங்க வந்து லெமன் அதிகமா எவ் ளோ லெமன் வந்து அதுல அட் பண்ணீங்க
நானு ஃபர்ஸ்ட் ஒ வ அரிசி ஸ் சாதோ என்னவோ ஒரு கிளாஸ் சாதோ தா லெமன் வந்து பத் திங்கன்னா ஒரு லெமன் போட்ட புளிப்பு பத்துமோ பத்தாதோ இது சாரு எப்டி இருக்குனு இன்னொ இன்னொத்தியு லைட்டா புளிஞ்சி விட்டனா ரொம்ப புளிப்பாயிடுச்சி
ஹாய் எப்டி
க பரவால் நல்லாதா இருந்ச்சி சாப்ட்டாங் நா உருளக்கெழங்கு பொரியல் வெச்சு குடுத்தம்ச்சிட்டே
அதுலயே நீங்க வந்து என்ன ஓ உருளக்கெழங்க ம் அந்த சாப்பாட்லே உள்ள அப்டியே மிக்ஸ் பண்ணி அ என்ன து என்ன சொல்றது இந்த பீட்ரூட் எல்லா
ஆ அந்த மாரி அந்த மாரி இல்ல நா மேலயே உருளக்கெழங் வெச் சிட்டே சாப்ட்டுப்பாங்க ஒன்னு பிரச்சன இல்ல இங்கிர்ந்தே கொஞ்சோ ஊட்னே நல்லதா இருந்ச்சி நானு சாப்ட்டே
உருளக்கெழங்க மசாலா எப்டி பண் மசா லா பண்ணி
ஆ ஹா நா மசாலால்லா போட்ல வெறு பூண்டு கருவேப்பல மஞ்சத்தூள் மொளகாத்தூள் உப்பு போட்டு எண்ணெயிலே கொஞ்சோ ஃப்ரை பண்ணி தண்ணி தெளிச்சி வேக வெச்சு திரும்ப ஸ்லோ பண்ணி அது தா அம்சே
ம் ஓகே ஓகே ஸ் நல்லா முருகலா பண்ணி குடுத்துருக்கீங்க அப்போ
ஆமா அப்டி தா குடுத்துருக்கே
ம் பரவால்ல சாப்ட்டுக்குவாங்க நல்லாருக்கும் ஏனா லெமன் சாதத்துக்கு உருளக்கெழங்கு மசாலா பொரியலுக்கு நல்லாருக்கு சாப்பட்றதுக்கு ம் ஏனா எனக்கு உருளக்கெழங்குனா ரொம்ப புடிக்கு அந்த உருளக்கெழங்க மசிச்சு பண்ணுவாங்கில்லே சாப் பாட்ல மசிச்சு சாப்பட்ற மாரி அ நல்லா தண்ணீல நல்லா வேக வெச்சு எடுத்து அது நல்லா மசிச்சு அதுல உப்பு, மஞ்சத்தூளு, மெளகா தூளு இல்லனா சாம்பார் தூளு ஏட் பண்ணுவாங்க அந்த மாரி ஏட் பண்ணி நல்லா அப்றோ எண்ண ஊத்தி அ தக்காளி இந்த மார்ல்லா வணக்கி மறுபடி அந்த மசிச்ச உருளக்கெழங்க உள்ள போட்டு நல்லா ம் என்ன சொல்றது இந்த ப்ரவுன் ஷேப்ல வர அளவுக்கு நல்லா களரி விட்டுட்டு இருக்கணு
சேரி சேரி அது
தா எனக்கு ரொம்போ புடிக்கு சாப்பாட்லே எதுமே தேவயில்ல வெறு ஒய்ட் அ வெறு ஒய்ட் ரைஸுக்கும் அதுக்குமா மஸ்ச்சு சாப்ட்டா நல்லார்க்கு
சேரி சேரி நா
சோ தேங்கா துருவல் கொஞ்சோ ஏட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க அது நல்லாருக்காது எனக்கு புடிக்காது
ஓ
தேங்கா துருவல் இல்லாம சாப்ட்டா எனக்கு பிடிக்கு
ஆ‌ சேரி சேரி சேரி அ இப்ப வந்து பாத்தீங்கனா நீங்க எதாச்சு படிச்சிட்ருக்கீங்களா படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்ளா உங்ளுக்கு
படிப்புலல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க படிக்கிலான் நெனைக்கற ஆனா குட் டீஸ் எல்லா இருக்காங்க அவுங்ளயு பாக் கறது பாத்துக்கறதே ஒரு பெரிய வேலயாருக்கு அவுங்
றது கரெக்ட் டுதா நம்ம அந்த புக்க படிக்கறத விட நம்ப பசங்க புக்க தா நம்ம ஸ் இன்னு திரும்மு ஃபஸ்ட்லந்து படிக்கற மாரி இருக்கு
மா அந்த புக்ஸ் எல்லா படிக்கும் போது இன்னுமே கொஞ்ச நல்லா படிச்சிருக்லாமோ ஓ ஈஸியா தாருக்கு இப் போ படிக்கும் போது நம்மள்க்கு அது ஈஸியாருக்கு நாம படிக்கிற காலத்துல அப் அம் அந்த அந்த மாரி எல்லா படிச்சமா அப்டிங்கற தாட்டு் இருக்கு இதெல்லா படிச்சமா இந்த மாரில்லா இருந்துச்சா அப்டிங்கிற மாறி இப்ப ஈஸியாருக்கு நல்லார்க்கே படிக்கிறவ்க்கு நல்லா படிச்சிற்தா ஆய்ர்க்குமோ அப்டின் சொல்லி தோணு
ஆமா உண்மதா உண்மதா அ இப்பதா நல் நறையா புக் க்ஸ்ல வந்து பாத்திங்னா பொம்ம அந்த மார் நல்ல பசங்க்ளுக்காக நல்ல விதவிதமா பொம்ம நல்லா அவுங்குள வந்து ஆ கவரக்கூடிய விதமா இருக்கு நாம்ப படிக்குறப்பல்லா அப்பி இருக்கும் பொம்ம இருக்கு னா அந்த அளவுக்கு பெரிய பொம்மலால்ல இல்லயா
அம்மாங்க ஆமாங்க என்ன சொல்றது ஆ அவ்ளோ எலாப்ரேட்டா குடுத்துருக் மாட்டாங்க சும்மா பேர் ஒரூ பிச்சர் கூட அதிக்மா இருக்காது ம் லைன் பை லைன் ஆ அப்டியே வாசித்திக்கிற மாறிதாருக்கு இப்ப வந்து ஒரு பெய்ண்ட்டுக்கு பெய்ண்டிங் பண்ணனும் கூட அதுக்கு தனியா இன்ன கலரு இன்னப் பிச்சர்ஸ்க்கு எந்த மாறி நீங்க அவுட்லைன் எல்லா குடுக்கணுன் ஜொல்லி எலாப்ரேட்டா குடுக்குறாங்க
அவ்ங்களாக ச்சூஸ் பண்ணி கலர் எடுத்து ச்சூஸ் பண்ற அளவுக்கு பெய்ண் பண்ற அளவ்க் குடுத்துக்றாங்க நாமோ சொல்லிட்டு கூடத் தேவையில்லை அந்த அளவுக்கு புரிஞ்சுக்குற மாறி குடுத்ருக்கதா புக்ஸ்லைன்
உண்மதா உண்மதா இப்ப நாம்ப படிக்குறப்ப புக்கல்லா வந்து பாத்திங்கன்னா அ ஒரே புக்குதா இருக்கு ஒரே புக்யே வந்து நம்ப வருஷ்ஷ ஃபுல்லூ படிச்சிட்ருப்போ ஆனா இப்பருக்குறப் பசங்கலா பாத்திங்கின்னா வருஷத்துலே காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மாறி சமஸ் ச்சர் புக்ஸ் மாறி ஃபஸ் டம் செகேண் டம் த டம்னு மூணா பிரிச்சி அதே படிக்கிறாங்க
ஆமாங்க அம்மா அம்மா
ஆமா அத்யெ நீங்கே எப்புடி நனைக்கிறிங்க
அ என்ன சொல்றது மூன் டம்மா பிருச்சு படிக்றனால கொஞ்சோ அ நல்ல விஷ்யம் தான் வய் இன்னு சொல்றது எல்லா ஆத்திமே ஒன்னா படிச்சி சொல்றதுக்கு இந்த மாறி பிருச்சுக் குடுக்குறது ஒரு நல்ல விஷ் யந்தாங் கொஞ்ச கொஞ்சமா கா
நாலூ நாம்பல்லா அப்ப வந்து பாத்திங்கன்னா ஒரே புக்க ஆன்வல் எக்ஸாம்க்கு ஃபுல் புக் கு அப்டி படிப்போ அப்ப போஷன் நறையா இருக்கு படிப்பு படிப்பு நறைய இருக்கு ஆனா இப்ப இருக்குற பிள்ளைங்ளுக்கு அந்த மாறி இல்லல்ல
அ இல்ல அண் என் ஈ இய இல்ல அப்டின் னாலுமே என்ன சொல்றது நல்லா தெருஞ்சுக்லா அம் அயோ ஒரு சின்ன பய்க்ராஃப் ருந்தாக் கூட அதல்லாப் புருஞ்சு படுச்சுக்லா கொஞ்ச கொஞ்சமா எ படிச்சன ஞாபக வெச்சிக்லாங் ஆனா அப்ப படிக்குமோது ஆ ஒன் இயர் ஃபுல்லா படுச்சி அதுக்கப்ற போய் அத எழுதுவோ ஆனா கொஞ்ச நாள் ஆனா மறக்கூடிய நெலமைக்கு கூட இருக் ககு இப்ப வந்து அப்டி கெடையாதில்லைங் கொழந்தைங்க சீக்கிரமா புரிஞ்சுக்குவாங்க நெறையாப் கொழந்தைங்க நல்லா டேலண்டா இருப்பாங்க என்ன சொல்றது ஆ டக்கு ட்டக்குன்னு புரிஞ்சுட்டு அவங்க வந்து அவங்க ஒர்க்ல ந கான்சன்ட்ரேஷன் நல்லா பண்ணுவாங்க
புரியுது நீங்க சொல்றது த உண்மதா ஆனா ஆ அப்போ மாமலா பட் நாலா படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரே புக்கு அதுல பாதி வந்து அரையாண்டு அப்லஹாகா காலாண்டு அரைையாண்டு அப்பறோ முழு ஆண்டு சொல்லி அந்த புக்கையே கரச் படிச்சி குடிச்சிருவோ அ அந் அப்ப நம்ம படிக்கிற சிலபஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆனா இப்போ படிக்கிற பசங்க ஒரு லெசன் படிக்கவே மூக்குல அல்றாங்க ஒரு அ ஒரு அரையாண்டு காலாண்டுக்கனாலே மூணு மூணு பாடந்தா வருது ஆனா அது படிக்கற்திக்கே ரொம்போ தெணற்றாங்க பசங்க
ஆ ஆமாங்க ஆமாங்கம்மா ஆனா வந்து அப்ப ஆனா வந்து குழந்தைங்க என்ன சொல்றது அவ்ளோ ஷார்பா இருக்க மாட்டாங்க இப்ப வர்ர குழந்தைங்க நல்லா ஷார்பா இருக்காங்க ஆ ஆ டக்குன்ன வந்து புரிஞ்சுக்க கூடிய அளவு இருக்காங்க ஆனா வந்து வெளையாட்டு குறும்பு ஜாஸ்தி எல்லா எதுக்கண்டாலும்மே ஒரு விளையாட்டு ஊ படிக்கிறதுல கூட அவுங்க வந்து விளையாடிட்டே படிக்கணுனு சொல்லி நினைக்கிறாங்க
ஆமா ஆமா நீங்க சொல்றது வந் து உண்மதா உண்மதா ந நாப் இப்போல்லா நம்ம வந்து நம்ளுக்கு அவ்ளோ ஒரு வொ ரொம்ப ஸ்மார்ட்னஸ்லா இல்ல படிக்க சொன்னா படிப்போ இல்ல விளையாடுவோ சாப்டுவோ தூங்குவோம் ஏதோ ஒன்னு பரிட்ச எதுவு செய்வோ ஆனா இப்ப அப்டி இல்ல இப்ப வந்து ரொம்ப போட்டித் தேர்வுகள் நெறைய நெறைய போட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு போட்டித் தேர்வுகள் நெறைய வந்திருச்சி அதனால எல்லாத்திலியுமே வந்து ரொம்ப நெறைய படிக்கணு ஓ ஸ்மாட்டா இருக்கணு பசங்க அதுக்கேத்த மாரிதா சிலபஸு இப் இப்பெல்லா ஃப்ரேம் பண்ணீர்க்றாங்க இந்த காலத்துக்கேத்த மாரி இன்னு நெறைய தெரிஞ்சிக்க கூடிய விதமா தா இப்பல்லா இருக்கற சிலபஸ் இப்ப இருக்கு
ம் ஆமாங்க ஆமாங்க உண்மதாங்க நீங்க சொல்றது தெரிஞ்சிக்க கூடிய விஷ்யோ தா ஏன்னா கொழந்தைங்க வந்து விளையாடிகிட்டே இப்ப வந்து நம்ம அம்மா கூடையே எதாவ்து விஷ்யோ கேக்கணு தெரிஞ்சிக்கணு அப்டின்னாவா வெளையாடிட்டே எல்லா பண்ணுவாங்க அது வந்து நம்மளுக்கு இருடேட்டா இருக்கு அ என்ன பண்ணாலுமே அதுல ஒரு வெளையாட்டு படிச்சா கொஞ்ச நேரோ படிப்பாங்க கொஞ்ச நேரோ ஓடிருவாங்க வெளையாட்றக்கு கொஞ்ச நேரோ படிப்பாங்க ரைட் பண்ணுவாங்க ரீட் பண்ணுவாங்க ஓடிருவாங்க ஏய் இப்ப இருக்கற கொழந்தைங்க வந்து ஆ ரொம்ப ஷார்ப் இப்ப இருக்காங்க ஆனா படிக்கறதுல கொஞ்சோ என்ன சொல்றது அந்தளவுக்கு இல்ல
ஆமா உண்ம தா உண்ம தா நீங்க சொல்றது வந்து ஓ உண்மையாலுமே வந்து ரொம்ப உண்ம ஆ அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த இந்த மெட்ரோ ட்ரெயின் இந்த போக்குவரத்துல அ எதுக்கு எதுல உங்ளுக் ரொம்ப பிடிச்சிருக்கு பஸ்ல போறது பிடிக்குமா ட்ரெய்ன்ல போறது பிடிக்குமா இல்ல வந்து ஆட்டோ அந்த மாரி போறதுல பிடிக்குமா உங்களுக்கு
எனக்கு வந்து ட்ரெய்ன்ல போறது ரொம்ப பிடிக்கு ஆனா போனதில்ல ஆச அந்த மாரி ட்ரெய்ன்லல்லா போக ணு அப்டின்ட்டு மெட்ரோ ட்ரெய்ன்ல போணுன் ஆச இருக்கு
கண்டிப்பா எல்லார்க்கு இந்த ஆச இருக்குல்ல
ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பா ருக்கு ஏனா பஸ்ஸு காரு இந்தம் மாரிலா பொய் பொய் பழகிட்டோ அதுல ஆ மெட்ரோ ட்ரெயின் எப்டி இருக்கோ எந்த மாரி இருக்கு அப்டிங்கிற ஒரு எக்ஸர்மென்ட் இருக் இருந்துட்டேருக்கு அல்ல போலாமா எப்ப கடைக்கு டைமு போய் பாக்லா அதுல உள்ள உள்ளலா எப்டி இருக்கு நறையா திங்ஸ் யெல்லா இருக்குங்ளமா உள் அ திங்ஸனா என்டாவ் ஆ அம்மவா ஆமா திங்ஸ்னு சொல்ற கூடிய விட என்னா சொல்றது நம்ம வீட்ல யூஸ் பண்ற மாரியே இருக்கு அப்டின் சொல்லி சொல்றாங்க நா போனதில்ல உள்ளை
நானுமே மெட்ரோல வந்து போனதில்ல எனக்கு அத அத பத்தி தெரியாது
சேரி சேரி நீங்க போனது இல்ல ம் நார்மல் ட்ரெயின்னெல்லா எப் எப்டி இருக்கும் க்ளீனா இருக்குங்களா எப்டி
ஆ நல்லாருக்கு சில ச ச ட்ரெயின் க்ளினா இருக்கு ஆ ஒ இப்போ ஒரு சில ட்ரெயின்ல்லா எக்ஸ்பிரஸ்ல்லா சில ட்ரெயின்லா எட கெடைக்காது நம்ம புக் பண்ணியிருந்தா எட கெடைக்கு சில ட்ரெயின்ல ஜென்ரல்லயே போய் உக்காந்துக்கலா செய்யலா
சேர் சரி சரி சரி
அப்டி இருக்கு நல்லா நார்மலா நல்லதா இருக்கு பேசஞ்சர்ல போனா நம்ப வீடு மாரியே இருக்கு நம்ப தெருவுல எப்டி உக்காந்து கத பேசிட் போவோ அந்த மாரி நம்பள சுத்தி ந நல்லா நெறைய கத ஓடு தா நெறைய ஜோக்கெல்லா நடக்கு ஆ பாட்டு பாடுவாங்க ஓடுவாங்க ஒடியாறுவாங்க அதுக்கப்பறோ இந்த ஸ்நாக்ஸ்சு முறுக்கு வரு சமோசா வரு போண்டா வ பஜ்ஜி வரு மாங்கா வரு அதுக்கப்பற இந்த பைனா
எல்லா வந்து ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கா எந்த மாரி இருக்கு நம்ம வீட்டுல சமைக்கிற மாரியே ஃபுட்டு அங்க வந்து ட்ரெயின்ல தர்றாங்களா எப்டி இருக்குங்க அந்த
அது ஃபுட்டு பொறுத்தவரையு நம்ம வீட்ல வீட்டு சமையல் மாரில்லா கண்டிப்பா இருக்காது அவுங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் இல்லையா அவங்கள தா வந்து வேலைக்கு வெச்சிருப்பாங்க ஓகேவா அந்த மாரி ஃபுட்டு தா இருக்கு அ சப்பாத்தி ரொட்டி அண்டா பிரியாணி அண்டா பிரியாணின்னு போவோ அது வந்து முட்ட பிரியாணி முட்ட முட்ட பிரியாணி போக ஆனா அந்த முட்ட ஒண்ணு வேச்சு வெச்சிருப்பாங்க சோறு ஒண்ணு அவ்வளோ ருசியா இருக்குன்னு நாம சொல்ல முடியாது ஏதோ சுமாரா இருக்கு அண்டா பிரியாணி அண்டா பிரியாணின்பாங்க
ஆனா இது வந்து ம அண்டா பிரியாணினா நம்ம வீட்ல செய்யக்கூடிய மாரி அந்த மசாலா ஐட்டம்ஸ்
ஒன்னு ஒரு மசாலாவு இருக்காது உப்பு சப்பே இருக்காது அங்க இருக்கிறவங்கல்லா என்ன தெரிமா அங்க இருக்கவங்களா என்னத்தெரிமா பண்ணுவாங்க சமோசா வாங்கிட்டு அது கூடவே பச்ச மொளகா வச்சு கடிச்சு சாப்டுவாங்க
காரத்துக்கு ஆனா அந்த பிரியாணில தா ஒண்ணுமே இல்லையே அதனால
பிரியாணியில ஒண்ணு இருக்காது ஏது சாஸு ஏதாவது ஒன்னு வாங்கி தொட்டு சாப்டுவா வேற என்ன பண்றது வேற வழியில்ல சாப்ட்டுதான அவனு
உம் பசின்றப்ப சாப்டுதா ஆகணும் அவ்ளோ
பாத்ததில்ல ஆனா எப்டி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா நா கேள்விப்பட்டிருக்க ஒன்னுமே இருக்காதுன் சொல்லிட்டு இப்ப இந்த இந்த ட்ரெயின்ல்லா நல்லாருக்கு வந்தே பாரத்துலல்லா சாப்பாடு ஓகே நார்மலா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆ அதுமார்ருக்கும்ன்னு சொல்லுவாங்க டபுள் டக்கர்லயு தருவாங்கன்னு நெனைக்கிற
டபுள் டக்கர்ன்னு ஒரு ட்ரெயின்ங்களா
அவ டபுள் டக்கர்னா ஒண்ணு இல்ல இப்ப நம்ம டபுள் டக்கர் பஸ் எப்டி இருக்கு